ஹலோ அ எப்டி இருக்க நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்டி இருக்கீங்
ஆ இவ்வளோ நாளா கொஞ்ச டார்ச்சரா இருந்துச்சு இப்பதா ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கே
ஸ்கூல் இப்பவே ஓபன் பண்ணிட்டாங்களா
ஆ இன்னைக்கு அவனுக்கு ஃபர்ஸ்ட் டேவே ஓபன் பண்ணிட்டாங்க எப்பவு பண்ண மாட்டாங் க சேரி லாஸ்ட் டைமே பாத்தீங்கனா கொஞ்ச அதிக ஹாஃப் டேல்லா விட்டு ரொம்ப லேட்டா தா லீவு விட்டுருந்தாங்க ஆனா நெறைய ஆஃப் டேலயே வேஸ்ட்டா போச்சு
ஆமா ஆமா நீங்க போன டைம் சொல்லிட்ருந்தீங்கல்ல
ஆ ஆமா அடிக்கடி ஆஃப் டே ஆஃப் டேன்ட்டு
எங்களுக்கு இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு ஏன்னா இந்த சம்மர்னால இ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னுறிங்கலா நாலா நாளிலிருந்து வெட்னஸ்டே இருந்து ஸ்கூல் கிளம்பரதா இருந்துச்சி
ஓ
இப்போ வந்து ஃப்ரைடே மாத்திட்டாங்க ஆனா நெறைய ஸ்கூல் இன்னைக்கு ரீ ஓபன் நெறைய ஸ்கூல் ஃபுல் இன்னைக்கு ரீ ஓபன் நான் ஒரு சில இதுதான் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன்
ஆமா அதுவு இருக்கு இல்லையா ஏன நெறைய பெரிய கிளாஸு ஸ்டூடன்ஸ்க்கலாம் ஓபன் பண்ணிருவாங்க ஒரு ஆபோ ஃப்பிப்த்லாம் இருக்கவங்களுக்கு எல்லா பாத்தீங்கன்னா சிலர் ஸ்கூல்ல எல்லாம் மே மந்தே ஓபன் பண்ணி விட்டுர்றாங்க
உம் இல்லங்க்கா இப்போ என்ன சொல்றது எல்லா ஸ்கூலுமே அப்டி பண்றதுல்ல ஒரு சில ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங்லே ஓபன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட ஓபன் பண்ணிடுறாங்க செகண்ட் நான் எல் கே ஜிே யு கே ஜிக்கே சொல்றேன்
ஆஹஹா
ஓபன் பண்ணிட்டாங்க அதுவு நேத்து கூட ஒரு பேரண்ட் ரிலேட்டிவ் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா ஸ்கூலுமே லீவு இவங்க ஸ்கூலுக்கு மட்டு நாளைல இருந்து சொல்லிட்டாங்க நாளைலருந்து சொல்லிருக்காங்க இல்ல நீங்க மெசேஜ் பாரு ங்க பாருங்கன்னா இது வரைக்கு நாளைக்குன்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க டேட்டு சேஞ்ச் ஆகுத எந்த மெசேஜுமே வரல அப்புடினாங்க
ஓ அப்படியா சேரி சேரி ஆனா எங்க சி பி எஸ் சில்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா எல்லா பண்ணிருவாங்கடா லீவ் விடுறது லேட்டு ஆனா ஓபன் பண்றது சீக்கீரமா பண்ணிருவாங்க
அப்டி இல்லக்கா சி பி எஸ் சி ல மார்ச் டுவண்டிடூவெ முடிஞ்சுறுது டுவண்டிடூ டுவண்டித்ரிலே ஸ்கூல் முடிஞ்சிருது அப்றோ பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல்ல ஒன் வீக் தான் கரெக்டா என்னி பாத்தீங்கன்னா சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் தான் ஸ்கூல் ஓபன் பண்றாங்க அந்த பிரிட்ஜஸ் பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்ட் டு அப்றோ மறுபடியு ஃபுல்லா லீவ் தான் கிட்டதட்ட பாத்தா எங்களுக்கு டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் லீவ் வந்துருது
ஆமா எங்க அக்கா பசங்கல்லாம் படிக்கிறது மெட்ரிகுலேஷன் தான் அவங்களுக்கெல்லா மார்ச்சோட எண்டிங் வரைக்கு வைக்கவே இல்லை சின்ன ஸ்டூடெண்ஸ்க்கு ஏன்னா பிப்து வரைக்கு இருக்க அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கெல்லா பாத்தீங்கன்னா மார்ச்சோட பாதிலயே கூட லீவ் விட்டுருவாங்க ஆனா இவங்க ஸ்கூல்ல எல் கே ஜி தான் என் பையன் ஆனா அவனுக்கே பாத்தீங்கன்னா ஏப் ரல் ஃப்ர்ஸ்ட் வீக் வரைக்கு இருந்துச்சு
உம் இல்ல நான் ஸ்கூல் படிக்கு போதுெல்லாம் கூட ஏப்ரல் டென் வரைக்கு அந்த மாரி செவன் வர க்கு எய்த் வரைக்கு அப்டி இருக்கு
ஆஹ் ஆமானா பிரைவேட்ல கொஞ்சோ நெறைய லீவ் விட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஏப்ரல்ல கூட எங்க அக்கா போயிருந்தாங்க அப்ப கூட ஸ்கூல் இதாயட்டுதான் இருந்துச்சு அவங்களோட ரெண்டாவது பைய ன வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் விடணும்னு சொல்லிட்டு அங்க போய் கேக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க போய் பார்த்தப்போ அப்ப கூட ஸ்கூல் ரன் ஆயிட்டுதான் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ல்லா வந்துட்டு தான் இருக்காங்க அப்புடின்னாங்க
உம் ஆமா என்ன ஒரு ந அதாவது ஒரு ஒரு செவன்டி டூ எய்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேரன்ஸ் என்ன நெனைக்கிறாங்கா ஐயோ ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டா போது அப்புடின்னு நினைக்கிறாங்க ஆனா அ ஒரு தேர்ட்டி பெர்சன்ட் வந்து பாவோ பசங்கல வந்து வெயில்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்றாங்க
இங்க ஜூன் மாசம் ஆச்சுன்னா வெயிலு இருக்கு சில டைம் தானே வெயில் இருக்கு இப்ப எல்லாம் பாத் தினா ஒரு வாரோ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ன நல்லா மழ வந்துரு எங்க ஏரியால நல்லா அப்பப்ப போ மழ வந்துகிட்டே இருக்கு இனி நல்ல ஒரு புயல் மொட்டு வருது அப்புடின்னு தெரிஞ்சு னா போதும் எப்படி இருந்தாலும் நல்லா மழை வந்துருமா சொல்லவே வேண்டா காத்துலயு குளுர்லயுந்தா ஸ்கூ
ஆமா ம் இப்ப மழ இப்ப வெயில் அடிக்குதுனு லீவ்வுட சொல் சொல்றாங்க அடுத்தது மழ பெய்துன் லீவ்வுட சொல்வாங்க
மழ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லீவுதா ஏனா இப்போ ஏப்ரல் மார்ச் இந்த டைம்லில்லா பாத்தீனா லு ஹெவி வெயில்ருந்தாலு ஆனா கொழந்தைங்க எக்ஸாமு ஸ்கூல் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு தா ட்ருப்பாங்க ஆனா இதுவே மழ வந்துருச்சுன்னா அங்கருந்து கலெக்ட்ரே ஆட்ரு போட்ருவாங்க கம்பல்சரி ஸ்கூல் லீவ் விடணுன்ட்டு எடைல எடைல பிரேக் ஆய்டு
ஆமாங்க்கா அது இல்லாம அ என்ன சொல்றது இப்ப இவுங்க லீவ்ல இருக்றது வந்துட்டு கம்முனு இருக்க மாட்டேன்றாங்க வெளிலியே தா வெளையாடி இருக்காங்க ஸ்கூல்லனாலாவ்து அந்த ஃபேன்க்கடிலியாவ்து உள்ளயே உக்காந்ருப்பாங்க பிரேக் மட்டு போய்ட்டு சாப்பட்ற டைம்க் வெளி இந்த க்ளாஸ் உட்டு போய்ட்டு அப்டி இருப்பாங்க இங்க வீட்லலா என் நேரோ பாத்தாலு வெயிலு அங்க போறது இங்க போறதுன்னு சுத்திட்டே தா இருப்பாங்க அதுக்கு ஸ்கூல்ல இருக்றதே அவுங்ளுக் சேஃப் தா
ஆமா அது என்னமோ சரிதா ஏனா வெளிய வெளாடிட்டு ஓடிகிட்டுமே இருக்காங்க அதுலயு எப்பல்லா எந்த பஞ்சாயத்து இழு த்துட்டு வருவாங்கன் தெரியாது அழுதுகிட்டு சண்ட போட்டுக்கிட்டு நம்ளுக்கு வீட்ல இருந்த ஒரு வேலையுமே ஓட
ஆமா அதா டூ மந்த்ஸ் அவுங்ளுக்கு லீவுட்டா நம்ளுக்கு ஃபுல் வொர்க் ஃபுல் டென்ஷனு
ஆமா கொ கொஞ்சோ பெருசா இருந்தா கூட பரவால்ல அவுங்க பாட்டுக்கு வெயில்ல சுத்தி வெளையாண் டாலு ஆனா கலர் பாத்தீன்னா அப்டியே கொஞ்சோ மாசத்துக்குள்ளேயே நீக்ரோ கலர்க்கு மாறிடுவா காங்க அதெல்லா நெறையா பாத்ருக்க பசங்க கிட்ட
ஆ ஆமா
அம் பொண்ணுங்க கூட பரவால்லா சேஃப்டியா வெயில்ருக்ற டைம்ல ஒக்காந்து வெளையாட்றது நல்லா ஈவ்னிங் டைம்ல மட்டு ஓடி வெளையாட்ற மாரி ஏதாச்சு ஏக்டிவான வெளையாட்டல்லா வெளையாடிட்டு போய் போய்ட்றாங்க இந்த பசங்க எனி டைம் வெய்லியே சுத்திட்ருக்கறதால எ அக்கா பையெல்லா நல்லா கலரா இருந்தா அப்டியே நீக்ரோ பாய் மாரி ஆய்ட்டா
இல்ல அடுத்த வர்ஷோல்லா நானு இந்த வர்ஷோ இவங்க பண்ண அட்டகாசத்த பாத்து ப்ளை இப்பையே முடிவுப்பண்ட்ட அடுத்த வர்ஷோ ரெண்டு பேரயுமே காலைல ஒரு க்ளாஸு ஈவ்னிங் ஒரு க்ளாஸ் அனுப்ச்சி உட்ருனு அப்டின்ட்டு இப்ப வந்து அங்க நெறையா வந்து எப்டினா நைன் டூ ஒன் நைன் டூ த்ரீ இந்த மாரி க்ளாசஸ்லா குடுக் றாங்க எல்லாமே மிக்ஸ்டா வர்ற மாரி அந்த மாத்ரி போட்டுட்ருலான்ட்ருக்கே ஈவ்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்கு ஏதாவ்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கற மாரி ஒரு க்ளாஸு ரெண்டு பேரைய்மே போட்டுட்டா இவுங்ளுக் போர் அடிக்காது கொஞ்சோ சண்ட இல்லாம இருக்கு
ஐயோ கண்டிப்பா ஏனா இப்ப நம்ம கிட்டதா இந்த கண்ட்ரோல் அப்டின்றது காட்டவே மாட்டிக்கி றாங்க இதுவே வெளிய போன ஸ்கூல்ல வ ந்து மிஸ் இப்டித்தா பண்ணணு அப்டித்தா பண்ணணு அப்டின் சொல்லிட்டா போது பேசாம கேட்டுட்டு நல்ல கொழந்தைங்ளா இருந்துப்பாங்க ஆனா வீட்லயா நம்ம சொன்னா ஆர் க்யூமென்ட்தா வரு இல்ல நா அப்டி பண்ண மாட்டே இதத்தா பண்ணுவே இதுதா வேணு அப்டின்ட்டு சண்ட மட்டு தா வீட்டுக்குள்ள
ஆமா நம்ம சொல்ற பேச்சல்லா கேக்க மாட்டாங்க்கா
அத இந்த ஸ்கூல்லையே செல ஸ்கூல்ல நல்ல ஆஃபர் கூட பண்ணுவாங்க இந்த சம்மர் க்ளாஸ் அது இதுன் சொல்லீட்டு ஏதாத் வந்துச்சுன்னா நானு கொஞ்சோ ஜாய்ன் பண்ணி உட்ருவே
ம் ஆமா வளர வளர சேட்டையு வளந்துகிட்டே தானே போது
இத்தரைக்கு இவ இப்பதா எல் கே ஜி முடிச்சிருக்கா எல் கே ஜி தா ஃபஸ்ட் அவன ஸ்கூல்ல நா ஜாய்ன் பண் அது ப்ரிகேஜி கூட விடல நானு புஃல்லா வீட்லயே கொழந்தல இருந்தே இருந்து வந்தா ஆனா இந்த ஸ்கூல் போனதுக்கு அப் ப்பரோதா வாயி குறும்பு எல்லாமே ஜாஸ்தி ஆகுது
ம் நா ரெண்டு வர்ஷோ ப்ரீகேஜி போட்டே ஏன்னா வீட்ல வச்சு சமாளிக்கவே முடியலன்ட்டு ரெண்டு வர்ஷோ ப்ரீகேஜி போட்டு இப்பதா எல்கேஜி போறா பைய அ என்ன சொல்றது இப்ப வீட்ல இருந்தா ஸ்கூல் போறதுக் முன்னாடி கூட அந்த புடிவாதோ இல்ல அந்த ஒரு நச்சு பண்றது கெடையாது இப்போ ஸ்கூல் போனதுல இருந்து சாப்பாடு ஊட்ட சொல்றா அவனே சாப்டுட்டுருந்த பைய இப்ப சாப்பாடு ஊ ட்ட சொல்றா அ டுவென்டி ஃபோர் ஹார்ஸ் அவன் கூட யாரா ஒருத்தரு இருந்துட் நா இருக்கனு பா இல்லனா அவுங்க அக்கா இருக்க னு இந்த மாரி யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டே இருக்கணு அவ கூட விளையாடிட்டே இருக்கணு சண்ட போட்டுட்டே இருக்கணு டினு எதிர் பாக்குறா கொஞ்ச நேர டிவி பாருடானா அது அந்த டிவி பாக்குறது கூட கூட தனியா அவுங்க அக்கா ருக்கணு அப்டின்றா இப்போ
ஆமா இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்கனா இதனாலயே வந்து பெரிய பசங்களுக்கு தெ தேவை இல்லாம அடி விழுகு ஏன் அவ கூப்டா போகமாட்டியா அவன் கூட விளையாட மாட்டியா ஓன் தம்பி மேல பாச இல்லயான்னு கேட்டு அவுங்களுக்கு தா நல்ல அடி
ஆ அவ அதா சொல்லுவா எனக்கு புடிக்கலதா என்னை விடு அப்டின்றா அவன் இல்ல நீ வந்துதா ஆகணு அப்டின்றா அப்புற புடிக்கலன்ற போது அப்ப அவளோட விருப்பத்துக்கு தா நம்மளு விட முடியு எல்லாரு பெருசானா சரியாயிரு பெருசானா சரியாயிருன்றாங்க பெருசு ஆனா தானே தெரியுது நம்பளுக்கு என்னென்ன பண்றாங்க எது எது எது கேக்க மாட்டேன்றாங்கன்றது
ஐயோ ஆனா அதெல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இப்ப நாம இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கலா அவங்களோட காலகட்டத்துக்கு இப்ப எல்லாமே டெக்னாலஜி நம்ம கைக்கு வர போன வந்து அவுங்கதா அதிகமா ஹேண்டில் பண்றாங்க அப்ப நெறய விஷய அவுங் தெரிஞ்சுக்குவாங்கன்றப்போ அவுங்க இப்டிதா இருப்பாங்க பெருசானா இந்த அளவுக்கு சரியாயிடுவாங்க இந்த அளவுக்கு குரும்பு காட்டுவாங்கன்னு கெஸ் பண்ணவே முடியாது
ஆமா ம் சாப்பிடறலா ஒழுங்கா சாப்பிட்டுக்குவாங்களாக்கா பைய
ஆ பைய வந்துட்டு சாப்டுக்குவாண்டா கொஞ்ச பரவா இல்ல ஆனா ஊட்டி விடணு
இங்கேயே ஏதாவ ஒரு சமய வந்துட்டு நானே சாப்பிடடுறேன்பா பட் இப்ப ஸ்கூல் போனதுல இருந்து ஊட்டுங்க ஊட்டுங்க நே தா இல்லினா வச்சுட்டே அப்டியே வச்சுட்டு உடக்காந்துட்டே இருப்பா
ஆ ஆமா நாமளு எவ்ளோ நேரம் பாத்துக்கிட்டே இருக்க முடியு அதனால ஊட்டி விட்டே தா ஆகணு சேரி சாப்புட்டு வீட்ல இருக்கு போது நம்ம வேல முடிச்சா போதுமே அப்போதா நம்மளோட மத்த ஒர்க் க்கெல்லா கவனிக்க முடியுனு சொல்லிட்டு
ஆமா அது இப்ப வந்துட்டு் நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி நானே போட்டு ஊட்டி ட்டுறது அப்ப என்னம்பா இல்ல நானே சாப்ட்டுக்கிறேம்பா
ஓ ஆமா ஆமா நம்ம சொல்றப்போ வந்துட்டு செய்யவே மாட்டாங்க ஆ னா அவுங்ளுக்கே தோணுச்சு இல்ல கூட ஏதாச்சு ப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வையே அப்ப வந்துட்டு போட்டி போட்டுட்டு கூட சில டைம் சாப்ட்டுக்குவாங்க
ம் நா வேல இருக்கு நீ சாப்பிடுன்னா இல்ல நீங்க தா ஊட்டணு அப்டின் ட்டு ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க
ஆமா இப்பதா நம்ம அப்பா அம்மா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன் தெரியிது
ஆ
சேரி ஓகேடா எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு மணிக்கு மீட்டிங் ஒண்ணு இருக்கு நா அட்டண்ட் பண்ணிட்டு வரே அப் உன்கிட்ட பேசுறே ஓகேவா
ம் சேரி ஓகே ஓகே இந்த வீட்ல எல்லாரையு கேட்டதா சொல்லுங்க அப்புற மறுபடியு எனக்கு கால் பண்ணுங்க நீங்க மீட்டிங்லா முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க நானு கொஞ்ச டீட்டெயில்ஸ்லா எல்லா கேக்கணு அத அதனால நீங்க முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க
ம் கண்டிப்பாடா பாய்
பாய் பாய்